ஹலோ ஹலோ ஆ கேக்குதாப்பா ஆ கேக்குதுபா ம் அப்போ கால்ல எத்தன மணிக் கூப்புறீங்க சாப்ட்டு ஆமாப்பா ஆய்ட்டே இருக்குப்பா ம் ம்
ம் செரி செரிங்க காலேல ஆஃபீஸ்க்கு ஒம்போத்ரைக் கெளமுணுங்க ம்
சேர் சேரி சேரி
ஆ பாப்பாத்தா பாப்பாத்க்கு பாப்பாக்கு எட்ரைக்கு கெளம்புனு தம்பி எட்டு மணிக் கெளம்பிடுவான் ம் ஆனா எப்டினாலு ஆறு மணி
அதா மாமியாரு மாம் இர்ந்தா மாமியார் மா மாம்னாரு கொஞ்சோ நல்லா ஹெல்ப் பண்றவ்ங்குளா மாமியாரு
நல்லா பண்ணுவ்ங் நல்லா பண்ணுவாங்க எங்க அத்த எனக் காய்கற் நருக்கி குடுத்துருவாங்க ம் மாமா இந்து மி தண்ணி இத அது வந்ச்சுன்னா தண்ணி புடிக்கிறது இது மாரி எதுனா அவரு பாத்து குடுத்துருவாரு பால்லெட்டு வர்றது இது மாரி அந்த வேல்லாஅவர் பாத்து குடுத்துருவாரு ம் ஆ அதலா சா ப்புலா ஹெல்ப் பண்ணுவாங்க சமச்சு வச்சுட்டு புள்ளைகள கெளப்பி உட்டுட்டோம்னா அப்புறோ அவ்ங்க கூட்டு போறது
ம்
மீ சமையல் வேலய முடிச்சுட்டு வீட்டு ம் வீடு வாச கூட்டி வச்சுட்டு போனானா போது மீதி வேலயெல்லாம் அவ்ங் பாத்துர்வாங்க மிஷின்ல போட்ற வேல ம் மிஷின்ல போட்டு துணி காய போட்டு எடுத்து வைக் வேல அப்புறோ சாப்புட்டு இருக்கிற பார்தத்தில கழிவ் வச்சு அது மாரி சின்ன சின்ன வேல பாத்து வச்சுடுவாங்க அவ்ங்க
பரவாலையே அது போதுமே போதாது ம் பாதிக்கு பாதி வேல செய்ற
அதா முடிதுங்க ஆ அப்டி இதுனாலதா ஓட்ட முடிது இல்லையே என்னாலலா ஃபுல் அங்கியு வேல பாத்து இங்கிலா வேல பாத்து ஓட்ற அளவுக்குல கெப்பாசிட்டி இல்லல
அவுளதா அங்க வேல பாத்துட்டு இங்க வர்த்துக்குள்ள ஆன் ஆய்டுது அதுக்கப்புறோ செஞ்சு முடியர்துகுல்ல ம் எங்வீட்ல யாரு இல்லங்க நானு எங் ஹஸ்பண்டு மட்தா
அதுதா அதான இப்ப பாருங்க நம்ம புள்ளைக பெருசாச்சு எனக் தெரிஞ்சு உங்ளுக்கு பிள்ளைகலா பெருசாய்டுச்சிங்க
ஆமா ம்
உங்ளுக்கு அவ்ளோ தூரு நம்முளுக்கு ஏஜாகுது நம்முளு வேல பாத்துட்ருக்குறோ அப்புறோ எங்க இது பண்றது ம் நம்ம ஒடம்பு போய்டுது ம்
ஆமா
இப்பலா எனக்கு பாப்பா கொஞ்சு பெருசான்னா அவுளு கொஞ்சு ஹெல்ப் பண்றா ம் அவளு கொஞ்சோ இந்த பே வீட்ட பெருக் அவ இப்போ கா காலேஜ் செகெண்டியர் போறா
ஓ செகெண்டியர் போறாங்ளா என்ன படிக்குறாங்க பி காம் சி
சி எம் ஏ காஸ்ட் மேனே ஆ காஸ்ட் அன்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு வரு ம்
சேர் சேர் சேர் சேரி ம்
ஆனால அவ இப்ப அவே வந்து எனக்கு கொஞ்சொ வேல பாத்து குடுப்பா அந்த இப்ப தோச ஊத்தற்ன்னா ஊத்தி குடுப்பா ம் வீட்ட பெருக்கற்னா அது பெருக்கி குடுப்பா அது மாரி வேல பாத்து குடுப்பா ம்
ஆமா கொஞ்ச கொஞ்சோ பண்ணா தா இப்பத்லந்தே அப்றோ நாளைக்கி அவுங்களு போற எடத்துல கர்ட்டா செய்வாங்க ம்
அதா அதா இப்ப எங்கங்க பசங்க தாங்க செய்றாங்க புள்ளைக எங்க வேல செய்துங்க ம் எங்க தம்பி கல்யாணோ பண்ணி உ நாங்க போனா கூட ஏ நாங்க போனா கூட அவ வீட்டுக்கு தா போய்ருக்குறோ எங்கம்மா அஞ்சு மணிக்கு எந்துச்சுறாங்கன் வச்சுக்கோங்க ஏழ்ரைக்கு தா என்ச்சு வரா நம்ம அவுங்க வீட்டுக்கு தா போய்ருக்குறோ நம்ம ஆறு மணிக்கே என்ச்சு சமச்சு அவளுக்கு குடுக்க வேண்டிதாருக்குது ம் ஹ் ஹூ அதா எ அம்மாக்கு திட்டுவோ நீ ஒ மருமகள படுக்க வச்சுட்டு எங்கள எழுப்பி வுட்டுற சமச்சு வச்சு குடுத்தா
இப்ப நம்ம அவுங் பக்கோ எதனா பேசுனாக்கா அப்றோ நம்போ ரோட்ல தா நிக்கணு அவுங்க அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்ன்னாங்க
நம்ம இப்ப வேற வழியில்ல நம்ப வருஷத்துக்கு ஒரு தடவ போறோங்க அவுங்கட்ட சண்ட போ ட்ருக்க முடிமா நா போனம்மா ரெண் நாள் இருந்தம்மான் வந்துட்டு வந்தமான்ட்ருக்கணு ம் அப்றோ மாமியா மருமகள ஆ சண்ட வந்துச்சுன் வச்சுக்கோங்க அப்றோ இவுங்க இது மாரி நாத்தனார் வந்துட்டு போனாங்க எங் வீடு போ போ போடிச்சுன் சொல்றக்காக அதனால அதா கம்முனு போனமா ரெண் நாளைக்கி இருந்தம்மா நம்ளால முடிஞ்ச வேலய செஞ்சமா
அந்தமார் தா இருக்குற மாரி இருக்குது ம் ம்
அதா இவ்ளே நாளா அம்மாக்கு மட்டு சமச்சி போட்டோ தம்பி வெளியூர்ல இருக்கா ம் மாமியா மருமக ரெண்டு பேர் மட்டுந்தா இருக்குறாங்க ம் ஆனாலு என்ன இவுங்களுக்கு சமச்சு ப்ப அம்மாக்கு சமச்சு போட்றமாரி அவளுக்கு சமச்சு போட்டு அடுத்த வேலய பாக்குறோ அது மாரி இருக்கு அது மாரி இந்த காலத்து புள்ளைங்க எங்க புள்ளைங்க வேல செய்து நீங்க வேற
இல்லல்ல அந்த மார்தா இப்போ இப்போ அந்த மார்தா இருக்கு போன நேத்து பங்க்ஷனுக்கு ஒரு ஈவ்னிங் போய்ட்டு வந்தோ
ம்
ஆ பர்த்டே ஃபங்க்ஷன்னா ஆ ரொம்ப யாரு இல்ல எங்க அத்த தா சொந்த அத்த தா அவுங்க வந்து ரெண்டு பையன்க இருக்குறாங்க ஆம்பள பசங்க அதுல ஒரு பையன் மட்டு கூட வச்சுக்கினாங்க ஒரு பையன வந்து ப க்கத்துல குடுத்தனோ வச்ட்டாங்க
செரி ம்
பையே என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு பத்துடேக்கு சொல்ட்டு அம்மா சொல்லல
ஆ
அம்மாக்கு சொல்லலன்னா எப்டி சொன்ன நா அந்த மாரி சட்னு எடுத்து செய்றே இதெல்லா வாங்குறேன் இங்கெல்லா போறேன் இவங்ககெல்லாம் சொல்றாம அப்டின் சொடும்ல அது சொல்லலாமா
ஆ அப்ரோ ம்
ஆமா மா ஃபங்க்ஷன் இந்த மாரி சத்திரம் பாத்துட்டேன் இந்த மாரி ஃபங்க்ஷன் பண்றோ இந்த மாதிரி பண்றோ அட்வான்ஸ் எல்லாம் குப்பிட்டு பண்ணட்டேன் அப்படினு சொன் செஞ்சுடெனு சொல்லிக்கிறாங்க அந்தம்மா வந்து சொ சொல்லியிருக்காங்க அதான் அந்தம் ஆமா ஏன்ன பெரிய தல அவங்க எல்லாத்துக்கும் எல்லா ஃபங்ஷன் என்ன ஆச்சின்னா அந்த மாதிரித்தான் முன்னாடி பண்ணுவாங்க ஒங்க வீட்லன்னா ஒங்க மாமியாரு தான் மா இந்த இதுல பண்லாமா அந்த இதுல பண்லாமான்ட்டு ஒங்க கிட்ட டிசிஷன் கேக் லாங்கள ஆ எடுக்கதுக்கு முன்னாடி டிசிஷன் கேக்குறது அது ஒரு பழக்கோம் எடுத்ததுக்கு அப்றமா சொல்றது என்னா சொல்றது ஆ இன்ஃபர்மேஷன் அந்த மாரி கொடுக்குறாங்க அது எங்கிட்ட சொல்ல எங்கிட்ட போல அப்டினு அந்த அம்மா வீட்டுலலாம் ஒரே சண்ட நேத்து நாங்க ஃபங்கஷனுக்கு போறோ எங்கள வானே கூப்புல்ல அது எப்டி ஒரு மாதிரியா இல்ல கஷ்டமா ஆயிடுச்சு எங்களுக்கெல்லா ஏண்டா போனோமோன் ஆயிடுச்சு சரி வுடு போடேன் இங்க போறோம் நம்ம எதுவு பேசுனோம் தேவ இல்லாம அவங்ககிட்ட நம்ம னும் அப்டின்ட்டு நேற போனும் அட்டன் பண்ணணும் வந்துட்டோம் இந்த மாதிரி பசங்க வந்து ஆனா அவங்க வீட்டுல அப்டிதான் அவ ஒரு வேலையும் செய்யமாட்டா எல்லாமே அந்த பையன தா செய்வாங்க அவ வேல வாங்குவா கொழந்த அழுதிச்சுனாலு கொழந்தைய பாத்துக்க சொல்லுவா மேல விட்ட ரெண்டு மூனு வேல செஞ்சுட்டு மீதெல்லா அவன் தான் செய்றான் அவன் வேல செஞ்சு முடிச்சுட்டு இங்கேந்து ஆட்டோ ஓட்டத்துக்கு போறான் வேலைக்கு இன்ஜினியர் படிச்சுட்டு
அவ்ளோ தூரம் போயிட்டு வந்து வீட்டு வேலயும் பாக்குறாங்க ம்
ஆ வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு கொழந்த அவ்ளோ தூரமா போயிட்டு வந்து கொழந்தையும் பாத்துகுறான் இல்லமா என்ன பண்ணுங்க பசங்க ஆ பசங்க கொஞ்சோ கூட அறிவே இருக்க மாட்டேங்குது
இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு ரொம்பங்க எதுவுமே இல்ல நீங்க வேற அ இது நம்ம பிள்ளைலாம் பரவால நம்ம வளதுனால ஓரளவுக்கு இருக்குதுங்க நான் சொல்லி நெனச்சிக்கிறது நம்ம புள்ளக்கி வந்து அந்த அளவுக்கு இல்ல போன்றப்ப நெனச்சிக்க வேண்டியதான்
அதான் நம்ம பசங்கல நம்ம கண்ட்ரோல்ல வச்சிகுறோ மா ஒண்ணு இல்லன்னா ஒண்ணு செய்யுமா போமா வாமா அப்டின்னு போமா வாமா அப்படி நினை சொல்றோம் எங்க அண்ணி எல்லா எங்க பசங்கலல்லாம் அப்படி வச்சி ஒரு வேல செய்யலைனா கூட அது நீங்க சிமாத்திான் அது இல்லல வயிற்க்குங்கள மாட்டீங்கன்னா எங்க அத்த மாதிரி இருக் விட்றாதீங்கோ ஒழுங்கா வேலைய செய்ங்கோ இருந்து செய்ங்கோ இல்லன்னா மாமியார் வீட்டு போனா காரி துப்புவாங்கோ ஒண்ண திட்ட மாட்டாங்க என்னதா திட்டுவாங்கோ அது இப்டின்னு தொடப்ப கட்டயால அடிப்பேன் அதால அடிப்பேன்னுவா ஆனா அவ பசங்க வைஸ் செய்வாங்க ஒழுங்கா செஞ்சுட்டு வாளுங்க அவங்க அம்மா எப்படி போனாக்களோ அழகா வீட்ட அம்மா சாப்பாடு செஞ்சி களி செஞ்சி அவங்க அம்மா என்ன சொல்தோ அத அப்டியே செஞ்சி வைப்பாளுங்க அவுங்க அப்பா அவுங்க அம்மா எல்லா ஃபஸ்ட் அந்த மாரி பசங்க லா ஒழுங்கா வளத்தக்குது நம்ம ஒருத்தர் கொர சொல்லக் கூடாது ஆயிரந்தா திட்னாலு செஞ்சாலும் கொழந்தைங்கள நல்லா வளக்கறாங்கல்ல ஆ இப்ப அந்த மாரி இருக்க மாட்டுதுங்க பசங்க
அதுதா அதுதா இந்த பொண்ணு இப்ப தம்பி பொண்டாட்டி கிராமத்துல இருந்து வந்தவங்க தா அவங்க பெரிய பணக்காரங் புவல்ல வேல செய்யாம ஒத்த பொண்ணா வளர்த்து ரொம்ப இத வளர்த்தவங்களோ இல்ல நார்மல் பண்டிக தில வளந்த அப்ப கிராமத்தில வளந்த பொண்ணுதா அது உ ஆனா வந்தோனே எங்களுக்கு அவங்களுக்கு இது கிரீடோ வந்துருது தலைக்கி
உ
நா தா நம்ம தாகுற மாதிரி நம்ம ஏன் பண்ணுவோ நம்ம கேக்குறோ அ நா ஏன் நா கேக் கேக்குறோ ஏமா நாங்க வந்திருக்கோ கெஸ்ட் நாங்க எந்திச்சி சமச்சிட்டு இருக்கோ நீ இப்படி ஒரு லேட் எந்திச்சி த்திச்சு வரியேமானு கேட்டா நீங்க நாங்க வரக்குள்ள நீங்க எந் ஆரம்பிச்சிரங்க நாங்க என்னங்கண்ணி பண்ண முடியு அப்படின்றாங்க
அதா அவுங்கள்ட்டலாம் வச்சிக்க கூடாது நம்ப மரியாதய நம்ப காப்பாத்திகனு அவ்ளோதா அம்ம போனமா பாத்தமா சாப்டோமா உ இங்க நாத்தவட்டி நம்ம என்னன்னு கேட்டாக்கா அந்த வீட்டு உள்ள நம்ம போக முடியாது
அதா நா என் தங்கச்சிட்ட கூட சொன்னே கொ எப்பமே லீவுக்கு வந்து எல்லாரு அங்க போயிடுவாங்க பிள்ளைங்களலா ம் இந்த வருஷத்தோட அடுத்த தடவ வந்து யாரு அங்க போகாதிங்க இங்க வந்துருங்கடின்னுட்டே
ஆ
போது பசங்கள நாங்க பார்த்துக்குறோ இங்க இங்க கூடுங்க இங்க ஆள் நிறைய இருக்கிறாங்க பாத்துக்குறதுக்கு
உ
இனி அங்க விடாதீங்க எதுக்கு வம்பு அவங்களாச்சு அவுங்க ஃபேமிலியாச்சு பிள்ளை ஓல பார்த்துக்கிறதுக் ஆளா இல்ல எல்லா அது ஆக்சுலி என்னென்னா எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க ரெண்டு தங்கச்சிக்கு பசங்க இருக்குறாங்க எல்லாரு ஒட்டுக்கா அதுல வந்து வந்து சம்மர்ல சேந்துக்குவாங்க சேர்ந்து விளையாட அப்டி இருப்பாங்க அதுனால அம்மாவீடு அவ்லோ ஒரு இத இருந்துச்சி உ
எங்க வீட்டுலல்லா எல்லாருக்கு ரெண்டு ரெண்டு டிரெஸு மூணு மூணு டிரெஸுங்பா எனா வந்து எங்க மாமாலா மா அதன் எனக்கு பா பசங்க கெடையாது அண்ணா பசங்க எல்லா எனக்கு அதுவா அவுளுங்க வருவாளுங்க போவாளுங்க அவுங்க உயிர் ஓரே உயிரா இருப்பாளுங்க நாங்க போனா அவுங்க அக்கா வீட்டுல எனக்கு மட்டுதா பக் மிதி எல்லாமே இது எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு இரளுங்க
ஓய் இப்ப நீங்க யாரயோ காலேஜ் சேக்குறேன்னு சொன்னீங்களே ஆனா ரெண்டாவது பொண்ணு ச காலேஜ் ஆ அவுங்களுக் சொன்னீங்களா செரி செரி செரி
என்ன என்னா பண்றது ம் சேரி எல்லா பண்ணி பாத்தாச்சி இருக்குற பசங்க தா நம்ப
ஆமா மா கண்டிப்பா கண்டிப்பா ஆ உ அதெல்லா தப்பு இல்லிங்க ஏன் நடக்குது சாமி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அத வச்சு பாத்துபோ இது ஒண்ணு வேண்டி
சும்மா கடைபான ஆமா ம்
இப்ப எங்க எங்க பெரிய அத்தைக்கு அப்படித்தா இல்ல அப்றோ எங்க எங்க அப்பா ஓ பசங்கள எங்க தா இதா வளத்தாங்க பொண்ணு பசங்க மாரி வளத்தாங்க ம் ஆ அதுனால என்னெங்க அதாது நீங்களு சா சாரு வேலைக் போயிடுவீங்க போயிட்டு வந்து சாயந்திர வந்த உடனே சமச்சி சாப்பிட்டு மானிங் சமச்சுட்டு இப்டி கிளம்புறீங்க அம்
கிட் ஆமா அதா சேரி வாரத்துல நேட்டு கூட வந்தாங்க அப்போ நல்ல இருக்குனு போனோ ஃபங்ஷனுக்கு
அவங்க எல்லாரு இங்கே வந்து சாப்ட்டு எல்லா இதுபண்ணிட்டு போவாங்களா இல்ல இது பக்கம் பக்கம் தானா தூரமா இருக்காங்களா எல்லாரும்
ஃபஸ்ட் பக்கத்துல மாதிரி தா இருந்தாங்க இப்ப கொஞ்ச பக்கத்துல அந்த வீடு பெய் பண்ணேருனால ரெண்டு வீட் ரெண்டு தெரு தள்ளியிருக்காங்க ஆனா அவுங்க வந்துருவாங்க நாங்களு போவோ அதா நாங்க போற டைம்ல வர்லயே வர்லயேனுவாங் க அவுங்க மாமா பொண்ணு அவுங்க அண்ணன் பொண்ணு பக்கத்திலயே இருக் காங்க அவுங்க வீட்ல ஒரு மூணு அவுங்க அக்காவு பக்கத்துல இருகுறாங்க அனால நாங்க போனாக்கா எல்லா வந்துருவாங்க ஒரே நம்ம பொண்ணா மொத்தமா இருவது பேர் பதினஞ்சு பேர் உக்காந்து சாப்புற மாரி போகு அந்த மாரி அமக்கள பண்ணிட்டு வருவோ ம் ம் அந்த காசு பணந்தா இல்ல
பக்கந்தா எங்க எங்க எங் கூட எங்க அப்பா கூட பொறந்தவங்க ரெண்டு பேரு அவுங்க கொழந்தைங்களு இங்கல்ல எல்லா இங்க தா இருக்கிறாங்க பக்கத்துல தா இருக்காங்க ம் அவுங்களு இப்டிதா சண்டேயானா வந்துருவாங்க வந்தா பேசிட்டு சாப்புட்டு சமைச்சிட்டு ஒரே மாரி போயிருவாங்க
அதா என்ன ஃபங்க்ஷன்னா எல்லாருக்கும் ஒன்னா தா வைப்பாங்க அந்த டைம்ல நாங்களு கெளம்பி போயிடுவோ எல்லா மொத்தமா வரா எங்க வீட்டுக்கு வந்துருங்க இங்க இருந்து இப் போயில்லானுவாங்க அந்த பக்க போற மாரி இருந்தா நாங்க எல்லா அவுங்க வீட்டுக்கு யிடுவோ அங்கந்து அப்டியே போவோ முன்னாடி அந்த மாரி போவோ ம் ஜாலியாதா இருக்கும் ம் ம்
பரவால்ல பரவால்ல அப்டிதானுங்க லைஃப் ஓட்ட முடியு சும்மா சமச்சோ சாப்ட்டோ வந்தோ போனோனு இருக்க முடியுமா என்ன எதோ ஒன்னு பண்ணதா வேணு சாக்ரிஃபெஸ் பண்ணிதாகனு இப்ப எங்க நாத்தனார் ம்
பெருசா வரு அமர்க்கள பண்ணாலு பெருசா பண்ணுவோ ம்
அதா அதா எங்க நாத்தனார்ல்லா அப்டிதானே எங்க நாத்தனார் வீட்லா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நாலா எந்திச்சு சீக்கிரொ சமக்கிற மாரி இருக்கும் எல்லா பண்ண வேண்டியதா இருக்கு எல்லா பண்ணிட்டுருப்பே நா
ஆமா
அவுங்கள மாரி நம்றது நம் நம்ம நம்மள நடத்த விட அவுங்கள நடத்த முடியாது இல்லயா நம்மள நம்ம பாத்துக்கணு அவுங்கள
ஆமா ம்
என் நம்ம மேலயு தப்பு இருக்கும் ஆனா அதயு அவுங்க அவுங்க கண்டுக்குறது இல்ல அவுங்க கண்டுக்காம அவுங்களு வந்து பாத்துட்டு எந்துட்டு ஜாலியா இருந்துட்டு அவங்களு போவாங்க ம்
எங்க ஹஸ்பண்ட் ஊர்தா ஊர்ல இருக்காங்க நெல்லூர்ல இருந் து அப்பறோ என்ன பண்ணாங்க பைய வந்து தனியா இருக்கா அதனால யாரு அக்காங்க ருக்காங்க ரெண்டு பேரு இருக்காங்க அக்காங்க ம் செரி பையன நாங்க வச்சுக்கனுல்ல ஆங் என்னா ஏனா எ பொண்ணு ஒடம்பு சரி இல்லாத பொண்ணு னால நீங்க பையன இங்கே குடுத்துருங்க நாங்க வீட்டோட வச்சுக்கிறோம் அப்டின்னாங்க செரினு கல்யாணம் பண்ணிட்ட அப்றொ கொஞ்ச நாள் தனியா வச்சுட்டாங்க ம் அது நம்ம போறதா இருந்தா அங்க போவோ அவுங்க வர தா ருந்தா வருவாங்க இல்லயா அந்த மாரி ஆனா நாங்க எதாச் சிலிங் டைம்ல ஒரு ரெண்டு மூணு நாள் போனோ போனா இருந்தா இருப்பாங்க